வணக்கம் தோ
வணக்கம் என்ன பண்றீங்க
ம் சும்மா இருக்கே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானு சும்மாதா இருக்கே சாப்டீங்ளா
ஆ சாப்டே நீங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்டே என்ன சாப்டீங்க இன்னிக்கு என்ன சமையல்
எங்க வீட்ல கீர வெண்டக்கா பொரியல் உங்க வீட்ல
இன்னிக் எங்க வீட்ல கொல்லு சட்னியு இது ம் கேரட் பீன்ஸ் பொரியல்
ம் மதியத்துக்கு அதேவா சாப்டீங்க
ஆ ஆமா ம்
என்ன டாபிக்
நீங்க எப்படி சமச்சீங்க
சமச்சது நா சமைக்கல அம்மாதா சமச்சாங்க சாதம் வெடிச்சிட்டு ஆ சாதொ வெடிச்சுட்டு பருப்பு வேக வச்சுட்டு கீரையு வேக வச்சுட்டு அத கடஞ்சிட்டு அதுக்கபறமா தாளிச்சாங்க
செரி செரி
நீங்க
ஓகே ஓகே நாங்க ஃபர்ஸ்ட்டு கொள்ளு கொள்ளு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு டைம் ம் நல்லா கழுவி எடுத்துட்டு குக்கர்ல கொள்ள போட்டு பூண்டு தக்கா மஞ்சத்தூள் இதெல்லா போட்டு அந்த கொள்ளு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் எடுத் அ வந்ததுக்கு அப்புறோ அதுக்கப்பற சின்ன வெங்காய ஒரு அளவு ஒரு பத்து இல்ல ஒரு இருவது சின்ன வெங்காய உரிச்சு ச அது எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயத்தை வணக்கி வர மொளகாவுகூட கார எவ்ளோ வேணுமோ அவ்ளோ போட்டு இது பண்ணிர்னு அதுக்கப்புறோ தனியா ஒரு கூழ் ஒரு குக்கர்ல எடுத்து கொள்ள ஒரு பா ஒரு கிண்ணத்துல போட்டு அந்த இதுல வந்து கொஞ்சமா புளியு கருவேப்ல சீரகம் போட்றுணு அதுக்கப்புறோ இந்த தாளிச்ச தெல்லா எடுத்து இதுல கொட்டிட்டு உப்பு கொஞ்ச போட்டு அத அரச்சி எடுத்துட்டோனா அவ்ளதா
இது சாதத்துக்கு ஆ சாதத்துக்கு சாப்டுவிங்ளா நீங்க
சாதத்துக்கு தா சாப்புடுவோ
இல்ல எனக்கு புதுசா இருக்கு கொள்ளு சாதம் அப்டின்றது ஏனா இதுவரியு நா கே கொள்ளு சட்னியா எனு புதுசா இருக்கு நா இதுவரயு கேள்விப்பட்டதில்ல அதனால கேக்கறே ம்
ப்பாட்ல போட்டு சாப்டிங்ன்னா நல்லா இருக்கு
அப்டிங்ளா
ஆ இதுல சு அதுவு சுட சுட ஸ் அ சூடா இருக்கற சாப்பாட்ல அது போட்டு சாப்டிங்னா அவ்ளோ டேஸ்டா இருக்கு உங்குளுக்கு நெய் புடிச்சதுனா லைட்டா நெய் உட்டுகோங்க இல்னா எதாவ்து ஊறுகா மாங்கா ஊறுகா அ லெமன் ஊறுகா இந்த மா ப்டி இருந்தாலு நீங்க அப்டியே சைடிஷா வெச்சு சாப்டாலு செம்ம டேஸ்டாருக்கு
ம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறோ இந்த மாதிரி நீங்க நறைய டிஷ்
அப்பல்லா இல்ல இதுல்லா நார்மல் தா
இல்ல எனக்கு இது புதுசா இரு க்கு நாங்க எப்பவுமே வீட்ல வந்து சாம்பாரு ரசோ அந்த மாதிரிதா கார கொழம்பு பருப்பு உருண்ட கொழம்பு இந்த மாதிரி தா நாங்க செய்வோ இந்த மாரி கொள்ளு சட்னி எல்லா வந்து எனக்கு புதுசா இரு கே கேக்கறதுக்கு அதனால் தா கேக்கறே இந்த மாதிரி ஆஹா இல்ல எங்க வீட்ல அந்த மாரில்ல முள்ளங்கி
ம் முள்ளங்கி சட்னி அதுக்கப்புறோ என்னங்க ஓ இது ஒரு சிலர்லா அந்த பீக்கங்கா சாப்பட மாட்டாங்க ஓ சேர் செ ஒரு சிலர் பீக்கங்கா சாப்பட மாட்டாங்க அதுல சட்னி செய்வாங்க
ஆ ஆ ஆ ஆ
அதுக்கப்புறோ முள்ளங்கி கீர இருக்குல்ல அதுல கோட பொரியல் மாரி செய்லா
அதல்லா செய்வாங்க அதுல முட்ட ஊத்தியு செய்வாங்க முட்ட இல்லாமலியு செய்வாங்க அது நல்லா டேஸ்டா இருக்கு ம்
அ
இந்த மாரி எல்லா செய்வாங்க வீட்ல செய்வாங்க புதுசா செய்வாங்க இல்ல கொள்ளு சட்னி சொன்ன ஒன்னே ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சா தா கேக்கறே ம் ம்
நீங்க பருப்பு உருண்ட கொழம்புன் சொன்னீங்ள ஒரு சிலர் சாப்டுவாங்க ஒரு சிலர் சா ப்பட மாட்டாங்க இது சாப்ட்டா ஒடம்பு கொறையுன் சொல்லுவாங்க ஒடம்பு கொறையற்துக்லா நா சா ப்பட்றதில்ல அது டேஸ்ட் எனக்கு புடிக்கு அதல்னால நா அடிக்கடி சாப்டுவே
ஆ சேரி ஓகே ஓகே புதுசா இருக்குல்ல புது விதமா பாரம்பரிய மான ஒரு உணவா இருக்குல்ல அத தா கேக்குறே ம்
ம்
நீங்க ட்ரை பண்ணி பா
ம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கறே எங்க வீட்ல வந்து பருப்பு உருண்ட கொழம்பு னா இந்த கல்லப்பருப்பு இருக்குங்ள இந்த கல்லப்பருப்ப வந்து ஒரு ரெண்டு மண் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வெச்சிருவாங்க ஊற வெச்சுட்டு அப்பறமா வந்து வெங்காயோ தக்காளி இது எல்லாத்தையு கட் பண்ணிட்டு கட் பண்ணி வெச்சுப்பாங்க கட் பண்ணி வெச்சிட்டு இந்த கல்லப் பருப்ப ரெண்டு மண் நேரோ கழிச்சி கழுவிட்டு அதுக்கப்றமா வந்து எப்போமே நம்ம தாளிப் போல கொழம்புக்கெல்லா வெ கடுகு போட்டு வெங்காயோ தக்காளில்லா போட்டு தாளிச்சுட்டு இந்த பருப்ப வந்து ஒண்ணு பாதியுமா அரைப்பாங்கல்ல வடைக்கி பருப்பு வட சுட்றதுக்கு அந்த மாரி ஆ ஆமா அந்த மா அந்த மாரி அரச்சிட்டு் ஐ இதுல கொஞ்சோண்டு சோம் டு அந்த மாரி எதுனா சோம்பு போடுவாங்க அதா நம்ம வட தட்றா மாரியேதா அந்த ரி சோம்பு போட்டுப்பாங்க போட்டுட்டு கொஞ்சோ வெங் வெங்காயமு போட்டுப்பாங்க போட்டுட்டு அத வந்து அப்டியே உருண்டையா புடிச்சிட்டு இதுல வெங்காயோ தக்காளி வதங்கிட்டதுக்கு அப்றமா புளி கரைச்சி ஊத்திட்டு கொழம்பு நல்லா கொதிக்கும் போது அந்த உருண்டைய எடுத்து அதுல போடுவாங்க வேணுன்றவங்க இதுல வந்து தேங்கா தேங்காயு அர ச்சு ஊத்திப்பாங்க தேங்கா பாலு இதெல்லா அரச்சு ஊத்தி சாப்ட்டா இன்னு கொஞ்சோ நல்லா டேஸ்ட்டா இருக்கு
நாங்க இது கேள்விப்பட்ருக்கே ஆனா நாங்க சமச்சதுல்ல இந்த பருப்பு உருண்ட கொழம்பு இதெல்லா
ம் அதுவு நல்லாருக்கு டேஸ்டாருக்கு அதுக் அது இந்த மிக்சில இல்லன்னா அம்மில அரச்சிட்டு அந்த பருப்புலா இருக்குல்ல அந்த பருப்பு தண்ணிய நம்ம இது இந்த கொழம்பு கூட சே த்தே சமைச்சோ கொழம் ஆ ஊத்துணோனா இன்னு கொஞ்சோ நல்லாருக்கு டேஸ்ட்டு திக்காருக்கு கொழம்பு சாப்புட்றதுக்கு நல்லா சுவையாருக்கு
ஓ சேரி சேரிங்க ம் அப்றோ
ம் அப்றோ நீங்க நீங்க வேற எதறாச்சு புது டிஷ்
வேற நீங்க ஏதாவது சொல்லுங்க நா தெரிஞ்சா சொல்றே
ம் நா‌ எங்க வீட்ல நார்மலா அப்றமா கேரட் சட்னி அரைப்பாங்க
ஓ அதெல்லா எனக்கு தெரியாது பீட்ரூட் இந்த இந்த சட்னி செய்வாங்க முட்டகோஸ் சட்னி செய்வாங்க தெரிமா
ஆ ஹா இல்ல
ஓ சொல்லுட்டுமா அதுவு எல்லா சட்னி மாரியு தா ஆ ம் வெங்காயோ உரி ச்சு வச்சுக்கணு சின்ன வெங்காயோ அதுக்கப்றோ ம் எண்ண ஊத்தி க கல்லப்பருப்பு உளுந்தப்பருப்பெல்லா ரோ அ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்கணு அதுக்கப்றோ இந்த சின்ன வெங்காயோ போட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு போட்டுக்கணு எல்லா வணக்குனதுக்கு அப்றோ வர மொள கா எவ்ளோ வேணுமோ அதையு போட்டு எடுத்து தனியா இது பண்ணிக்கணு அதுக்கப்றோ தண்ணீ ச்சீ தண்ணிங்கிறே எண்ணெ ஊத்தி அந்த முட்டக்கோசு நல்லா கழுவி வை ச்சிர்ந்தத நறுக்கி அந்த கழுவி வச்சிருந்தத எடு த்து போட்டு அது நல்லா இது பண்ணு நல்லா ஃப்ரை பண்ணு ஃப்ரை பண்ணதுக்கு அப்றோ தக்காளி இதெல்லா போட்டு நா அத அந் அதையு ஃப்ரை பண்ணிருனு
ம்
ஆ அதுக்கப்புறோ தே ஓரளவு நம்ப நார்மலா சட்னிக்கி எந்தளவு தேங்கா போடுவோமோ அது மாரி போட்டு உ உப்பு இதெல்லா போட்டு அரைச்சு எடுத்தர்ணு அப்புறோ தாளிச்சா போது அவ்ளோதா
இதே மாரி முருங்க கீரையிலு சட்னி பண்ணுவாங்க இதே ப்ரொ சீஜர்தா வரு அதுக்கு அப்றமா முருங்க கே முருங்க கீரைய மட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயோ தக்காளி அத எல்லாத்தையு வதக்கிட்டு தனித்தனியா வதக்குவாங்க தனி தனியா வதக்கிட்டு அத அரைச்சோனா ஆ தனி தனி அது ரெண்டுமே தனி தனியா அரச்சிட்டு அப்புறமா ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு தாளிச்சோனா அதுவு ஒரு மாதிரியான சுவை நல்லாருக்கு அதுவு சாப்பறதுக்கு ஆஹா இல்ல கசக்காது நம்ம முருங்க கீர வந்து ரொம்ப ஒ இதுவு இது பாதினா அது கால்வாசி அந்த அந்த அளவுக்கு போட்டு அரைக்கணு நாம ரொம்ப போட்டுட்டோனா முருங்கைக்கீரை மட்டு இருக்கா மாரி இரு க்கு இத இத கம்மி பண்ணிட்டு முருங்க க்கீர அளவு மட்டு கொஞ்சோ கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணு ரொம்ப இல்லாம கொஞ்சோ போட்டோனா அது கொஞ்சோ நல்லா டேஸ்ட் தரு ம் உஹ்ம்
உஹும் ம் அப்றோ வேற
எதாவது ஹெல்த் மிக்ஸ் அந்த மாரி எதாச்சு செய்வீங்ளா
ஆ் அது மின்ன செஞ்சோ இப்ப செய்யறது இல்ல
ம் இப்ப இந்த ஏ பி சி டி பவுடர் அப்டியெல்லா சொல்றாங்கள அந்த மாரி எதாச்சு ம் ம்
நீங்க
ஆ இந்த ஏ பி சி டி பவுடர் எப்டி செய்வாங்கன்னு தெரியு ஆனா நாங்களு வந்து செஞ்சதுல்ல இந்த ஆப்பிளு, பீட்ரூட், கேரட் இந்த மூணு பொருள்தா
எ ஆமா
ஆப்பிள் இது மூணுமேதா அதனாலதா ஏ பி சி அப்டி சொல்ட்டு சொல்றாங்க ஆ ஆப்பிளு ஆப்பிள், கேரட் அ பீட்ரூட் இது மூணுத்தையு வந்து நல்லா தண்ணில அலசிட்டு கழுவி வெய்யில்ல காய வைப்பா அதெல்லா அப்றமா வந்து அது அ அது காஞ்சதுக்கப்புறமா நல்லா அரச்சிட்டு அத தூளா ஆக்கிடுவாங்க தூளாக்கிட்டு அது கூட ஒரு நாட்டு சரையை கலந்துகுவாங்க கலந்து வெச்சிட்டு வந் ஸ்டோர் பண்டிக்கிட்டோனா அது வந்து நம்ப வந்து யூஸ் பண்ணிக்கலா பால்ல பால் நல்ல பால் காசிட்டு அது கூட நம்ம கலந்து குடிசோனா அது கொஞ்சோ நல்ல ஒடம்புக்கு சத்தா இருக்கு அது வந்து ஒயிட் ஒடம்பு வந்து வெள்ளயாவு அப்டி சொல்லுவாங்க அதெல்லா இல்ல அது வந்து ஒடம்புக்கு ஒரு மாதிரியான ஒரு சத் ஆ சத்து சத்து கெடைக்கு வெள்ளயாவாங்க அப்டின்னு சொன்னதுனாலதான எல்லாருமே யூஸ் பண்றாங்க சோ அதனாலதா ம் இந்த மாரிலா
பிரண்ட சட்னி சாப்ட்டு இருக்கீங்ளா
ஆ பெரண்ட சட்னி கேள்விப்பட்ருக்கே கேள்விப்பட்ருக்கே ஆனா சாப்ட்டதெல்லா இல்ல நா பெரண்ட பெரண்ட பாக்கறதே பெரிய விஷ்யமா இருக்கு இல்லையா
ஓ ஆமா இப்பையெல்லா ரொம்ப அது ரேராதா இருக்குது கெடைக்கறதே
இல்ல
ஹ்ம் அப்றம் நீங்க வேற என்ன சமைப்பீங்க ஸ்வீட் என்ன செய்வீங்ளா எதாவது ஸ்வீட்டு
ஸ்வீட்னா கேசரி மட்டுந்தா கெளறத் தெரியு மத்தபடி வேற எதுவு செய்ய தெரியாது
ஓகே ஓகே ஆ அது ஈசி எனக்கு தெரியாது ஆமா ஆனா அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணு ரொம்ப நேரோ அதா கொஞ்சோ க கடுப்பா இருக்கு
ஆ ஆமா ரொம்ப நேரோ ம் ம்
வேற
கேப்பச்சினோ அந்த மாதிரி எதனா செஞ்சிருக்கீங்ளா
ஆஹா இல்ல இல்ல அந்த விபரீத விளையாட்டுக்கு போறது இல்ல
கேப்பச்சினோ ரொம்ப ஈஸிங்க காப்பித்தூள் இருக்கல்ல
அது நல்லாவே இருக்காதுங்க ஏங்க அந்த சக்கர போட்டு மிக்ஸ் பண்ணி கிட்டே இருக்கணு அதான ரெண்டாச்சே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி
டேஸ்ட்டா இருக்குங்க செம டேஸ்ட்டா இருக்கு
நல்லாவே இல்ல கசக்குதுன்னல்லா சொன்னாங்க
இல்ல இல்ல நா நெறைய தடவை ட்ரை பண்ணிருக்கே எங்க வீட்லயும் செஞ்சு கொடுத்துருக்கே அவங்களுக்கு போர் அடுச்சா கூட செஞ்சு தர சொல்லி சொல்லுவாங்க
செரி
நல்லா டேஸ்டா இருக்கும் சர்க்கரைய நல்லா தூள் சக் சக்கரைய நல்லா தூள் பண்ணிட்டு காப்பி தூள் நம்ப வாங்க் ப்ரூவோ சன்ரைஸ் சோ உங்களுக்கு எது புடிக்கதோ அது வாங்கிட்டுவந்துட்டு ஒரு அதாவது ரெண்டு ரூபா பக்கேட்டு மூன்று ரூபா அது வாங்கினு வந்துட்டு நம்ம ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அந்த அந்த தூளாக்கன சக்கரையா தூளாக்கனாலும் பரவால்ல தூளாக்கணனாலாம் பரவால்ல கொஞ்சமா நார்மல் வாட்டரே ஊத்திட்டு நல்லா திக்கா மிக்ஸ் பண்ணி சுடுபன்னு போது நல்லா குடிச்சுன்னா செம டேஸ்ட்டா இருக்கும் நல்லா திக் திக்கா இருக்குமா இதுவுமே திக்கா ஆயிடும் சட் சக்கரையும் இந்த காப்பித்தூளும் திக்காயிடும் அந்த பால் கூட நம்ம கலந்து குடிக்கும் போது செம டேஸ்ட்டா இருக்கும் டீ காபியோட அதுக்குதா நம்ப அடிக்ட் ஆகிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ம் ட்ரை பண்ணி பாருங்க குடுத்து பாருங்க புது புதுசா இருக்கும் ஒரு புதுவிதமான டிஷ்ஷா இருக்கும் இல்ல துப்புற அளவுக்குல்லா இருக்காது நல்லாவேருக்கும்
செரிங்க பண்ணி பாக்குற வேற
வேற டிஷு யூடியூப் பாத்து கத்துக்குனது அந்த மாதிரி ஏதாச்சு
யூடியூப் பாத்து உம் கார புளிக்குழம்பு வைப்பே அதுவும் இப்ப மறந்து போச்சு
ஓ கார குழம்பே மறந்து போச்சா உ உம் பன்னீர் பட்டர் மசாலா
ஆ ஆ அதெல்லாம் ஆஹஹா ஹெவியான வேலைக்கே போக மாட்டே
ஹெவியான வேலையே இல்ல பன்னீர் பட்டர் மசாலானா யூடியூப்ல பார்த்துதா செஞ்ச அது அது கூட நல்லாருக்கும்
குழந்த வச்சிருக்கனா அதனால எனக்கு எது செஞ்சாலுமே ஹெவியாதான் இருக்கும்
ஆமா அது என்னமோ கரெக்ட்டு தா இந்த உம்
கொழந்தருக்கும் எதா இருந்தாலும் ஹேவி